வணக்கம் தோழி மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா தோழி நான் சும்மாதான் தோழி இருக்கேன் அ நீங்க எங்க தோழி
நானும் சும்மாதான் தோழி இருக்கேன்
நல்லா நல்லா இம் தோழி நீங்க எப்படிங்க தோழி இருக்கீங்க
ம் தோலி தேநீர் அருந்தியாச்சா தோழி
இ தோழி இனிமேல் தான் தோழி நீ நீ தோணி
நானே நமதான் தோ நானேதான் தோழி போடணும்
சரி சரி அ சொி
உம் சொ நீங்க தேனீர்ல்லாம் கொடுவீங்கள
ஆஹ் போடுவேங்க தோழி
என்ன தேநீர் போடீவீங்க தோலி
நா பாத்தீங்கன்னா இஞ்சி டீ போடுவேங்க தோலி அப்றோ பாத்தீங்க அப்டின்னா நார்மலா பா நார்மல் டீ போடுவே தோழி
செரி-செரி செரி
நீங்கஎங்க தோழி
ஆஹ் மசாலா போடுவே தோழி அப்ப ஏலக்கா டீ போடுவோ தோழி ரி ஒரு எம்ஜிே போடுவேங்கது
செரி செரிங்க தோழி
பும் கவி
செரி செரிங்க தோழி
உம் சரி
பிங்க தோழி
சாப்பிட்டேங்க தோழி ரசம் பருப்பு சாம்பார் அப்பளங்க சப்ப நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டேன் தோழி
செரி-செரி தோழி
நானு சம்பார் ஆஹ் ஆமாங்க தோழி
செரி-செரி தோழி நீங்க மட்டும் தான் செய்யணுமா தோழி
ஆமாங்க தோழி நீங்கங்க தோழி
ஆமாட்டனங்க இப்போ நீங்க செய்யணும் யாரும் வரமாட்டாங்க தோழி எடவேும்
செரி-செரி தோழி ஆஹ் உங்களுக்கு செடியெல்லாம் வள பிடிக்க வாங்க தோழி
உ புிடிக்கும் ததழி செடியெல்லாம் புிடிக்கும் தோழி
சரி சரி என்னென்ன செடி தொழில் வளர்த்துறீங்க
நாங்க சும்மா வீட்டுக்கு வெளியே தொட்டியில வளர்புவாங்கள தோழி அந்த மாதிரிதானே சொ வளர்பு அதிகமா அந்தளவுல்ல இரு பாத்தீங்கன்னா மணி பிளாண்ட் தான்ு கோழ அதிகமா வண்ட போட்டு அதுக்கப்புறம் சோத்து கத்தாலன்னு சொல்லுவாங்கன்னு தோழி அது வந்து கச்ச தோழி கற்பூரவல்லி துளசி அப்றோ இன்னொரு தொட்டில பாத் என்னனா சின்ன வெங்காயம் போட்ருக்கீங்க க்கில பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி இப்பதாம் நட்டா வச்சிருக்கேன் தோழி ஒரே ஒரு பூ வந்துருக்கு ல பாாரத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் இருக்கும்ங்கல்ல தோழி
ஆமாங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி
டெய்லி தண்ணி ஊத்தணும்ங்க தோழி இருக்கு தண்ணி ஊத்தாம இருந்தா காயஞ்சு போய் எல்லாம் அப்படியே நம்ம வளர்த்துறவே வேஸ்ட் ஆகுற மாதிரி எல்லாம்
ஆமா தோழி பராமரிப்பு ரொம்ப முக்கியம் தோழி நாங்க தோட்டம் தான்
வந்து அப்டிங்களா
தோலி எப்போதுமே தண்ணி பாஞ்சிட்டே இருக்குங்க பூச்சணங்க ஒரு அவசியம் இல்லை தோழி
அப்படியாக தோழி இங்க நாங்கதான் சொல்லிப்ப ஆகணும் வேற வீடுல ஊட்டுலன்னா அடுத்த நாள் காஞ்சு போய் திறப்பாங்கு தோழி வாரம் வாரம் பாத்தீங்கன்னா பராமரி பொங்க வாரத்தல ஒரு நாள் வந்துட்டு அந்த காஞ்சல எல்லாம் பிச்சு விட்டுட்டு அ மணி பிளாண்ட் ல்லாம் ரொம்ப படர்ந்திருக்கும் டி அதெல்லாம் வந்து ஏத்தி கதைவுக்குனறே கட்டி வி
ஆமாங்க தோழி வீடு முழுக்க வச்சாவே அழகா இருக்கும்லங்க தோழி கால்ல எந்திரிச்சு வந்து பார்த்தாலே மன நிம்மதியா இருக்குங்க தோழி
பச்சை பசனேனு தூங்கு தூங்கு வங்கச்சுஹ பால அது அதுல முடிச்சோம்னா நல்லா
மணநில் ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி நானே கேள்வி பட்டுருக்கேன் தோழி அவ்ளொ மன நிம்மதியா இருக்குங்க தோழி நாங்க வீட்ட விட்டு வெளிய வந்தாலே தோட்டம் தாங்க தோழி
அப்புடியாங்க தோழி
க தோழி ஆமாங்க தோழி வந்து வெளிய நின்னு பாத்தாலே போதுங் தோழி அவ்ளொ மன நிம்மதியா இருக்குங் தோழி
சேரி சேரி தோழி ம் ம்
ற தின்பண்டத்துல என்ன தின்பண்டம் வீட்லயே செய்வீங்க தோழி
திண்பண்டத்துல பாத்திங்கன்னா உருளக் உருளக்கெழங்குல சிப்ஸு செய்வேங்க தோழி அப்பறொ உருளக்கெழங்குல இன்னொரு பால் மாரி ஒண்ணு இருக்குங் தோழி உருண்ட உருண்டையா இருக்குங் தோழி அது வந்து ரொம்ப சுவையா இரு க்கும் தோழி அதனா அத அடிக்கடி செய்வேங் தோழி
செரி செரிங்க தோழி
த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருளக்கெழங்க வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கணுங் தோழி வேக வச்சுட்டு ஒரு நாலு விசி ல் வந்தக்கப்றொ நீங்க எடுத்துட்டு தோல் எல்லா உருச்சுக்கணுங் தோழி
செரிங்க தோழி
அத வந்து மசுச்சுக்கணுங் தோழி அப்டி நல்லா மசுச்சுக்கணு ஒரு அ அந்த மாவு மாரி ஆக் கிக்கணுங் தோழி அதுல பாத்தீங்கனா கல்ல மாவு கான்ஃப்ளவர் மாவு இதெல்லா போட்டு கொஞ்ச மெளகா தூள் உப்பு இதெல்லா போட்டு நல்லா கலந்துக்கணுங் தோழி கலந்துட்டு அதுக்கப்றோ அது கூட என்ன இது பண் சேக்கணுன் பாத்திங்கன்னா பெரிய வெங்காய இருக்குல்லிங் தோழி அது வந்து பொடி பொடியா நறுக்கிக்கணுங் தோழி நறுக்கி அதுல போட்டு ட்டு அ அப்றொ கருவாப்பலையு பொடி பொடியா நறுக்கி அதுல போட்டுக்கொங் தோழி இதெல்லா போட்டு நல்லா கலந்து வி ட்டுட்டு உருண்ட புடுச்சுக்கோங் தோழி குட்டி குட்டி உருண்டையா புடுச்சு வெச்சுக்கணுங் தோழி வெச்சுட்டு அத எண்ணெய்ல போட்டு பொறிச்சு எடுக்னுங் தோழி அ மிகவும் அ உண்மையாவு இருக்கணு தோழி
செரி செரிங்க தோழி உளுந்த வடையெல்லா போடுவீங்களா தோழி உளுந்த வட பருப்பு வட
உளுந்த வட போடுவேங் தோழி அத அரைக்கிறதுக்குதாங்க தோழி பதம் தெரியாது எனக்கு. உளுந்து அரைக்கறக்குங்க தோழி ஆமாங்க தோழி என்ன பண்றீங்க தோழி
நா சும்மாதாங் தோழி இருக்கே. எங்கங்க தோழி வீட்டு வேல எல்லா செஞ்சே தோழி இவ்ளோ நேரமா வீடு போ பாத்திரம்லா தொலக் கிட்டு அப்புறோ வீடெல்லா கூட்டிட்டு
தொலைக்கா தொலைக்காட்சி எல்லா பாப்பீங்களா
ஆ அதெல்லா பாப்பேங் தோழி. இந்த இப்ப விஜய் டி வி ல நாடகம்லா பாக்க மாட்டேங்க தோழி.
சேரி சேரி தோழி நானு பாக்க மாட்டேங் தோழி ஒரே ஒரு நாடகம் விஜய் டி வி ல ஒரே ஒரு நாடகம் போடுவாங்க தோழி.
செரி செரிங்க தோழி என்ன நாடகங் தோழி பாப்பீங்க?
துணைன்னு ஒரு நாடகங் தோழி. அது நல்லா இருக்குங் தோழி அ து ஒரே ஒரு நாடகம் வந்து பாப்பேங் தோழி.
செரிங் தோழி
சிறு தொடர்லா பாப்பீங்களா
இல்லைங்க தோழி விளம்பரோ பாத்துருக்கேங்க தோழி ஆனா நானு இதெல்லா பாத்ததில்லைங்க தோழி.
செரி செரி தோழி
ஆ பாக்கறதுக்கு டைம் இருக்காதுங் தோழி சாயந்திரோ ஆனாலே ம் இந்த வேலையே செரியா இருக்குதுங்க தோழி ஆமாங்க தோழி
சேரிங்க தோழி சேரிங்க தோழி.
அப்றொங் தோழி இத நா பாத்தீங்னா சுட்டி டி வி தாங் தோழி அதிகம் பாப் சுட்டி டி வி ல பாத்தீங்னா அந்த நிஞ்சா ஹட்டோரி டோரிமான் சின்சான் இதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்குங் தோழி
சேரிங் தோழி சேரிங் தோழி நா வன்ட்டு அதெல்லா பாக்க மாட்டே தோழி அ நா பாக்கற்து வன்ட்டு சுட்டி டி வி ல நா பாக்கற்து பாத்தீங்கன்னா சின்சான்தாங் தோழி அதிகமா பாப் பே சின்ன வயசுல ப த்தீங்கனா பீம் த சோட்டா பீம் தா தோழி அதிகமா பாத்துட்ருந்தே
தெர் நானு சோட்டா பீம்லா பாப்பேங் தோழி எனக் கு சுட்டி டி வி ன்னாலே எனக்கு ரொம்ப புடிக் கு தோழி இந்த சோட்டா பீமு டோரா பாப் பிங்ளா தோழி
ஆ பாப்பெங்க தோழி ஒரு குறிப்பிட்ட வயசு வரை க்கு சோட்டா பீம் பாத்துட்ருந்தேங் தோழி அதுக்கு முன்னால்லா பாத்தீங்னா டாமன் செரி
ஆ டாம் அண்ட் ஜெர்ரி நல்லா இருக்குங்க தோழி
ஹக்டோரியா ஹ ஹைடியின் வீடா ஹைடின் ஒரு சுட்டி டி வி இருக்குல்லைங் தோழி ஹைடி அது பாப்பேங் சேரி அது பாப்பேங் தோழி அப்புறம் பாத்தீங்னா குளோரியாவின் வீடுன்னு ஒரு சுட்டி இருக்கு
அ செரிங்க தோழி செரிங்க தோழி
நீங்கிங் தோழி
நா பாத்திங்னா அதாங் சொல்லி நிஞ்சா ஹட்டோரி டோரிமான் அப்றம் பாத்தீங்க அப்டின்னா ஆ மோட்லு பத்துலு
ஆ நானு பாப்பேங்
அப்புறொ பீன் பீன்னு சொல்லி மௌன வி தத்துலயே ஆக்ஷன்லயே காட்டுவாங்கில்லெங் தோழி அது பாப்பேங் தோழி மிஸ்டர் பீன் அது பாப்பெங் தோழி அப்புறோ அ கிருஷ்ண லிட்டில் கிருஷ்ணன்
ஆ செரி ம்
அதல்லா எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி இன்னமு பாக்க சொன்னீங்கன்னா பாத்துட்டே இருக் பேன் தோழி
சேரி சேரி வேற ஏது பாக்கமாட்டிங்களா தோழி
தொலைக்கா அதெல்லாம் பாக்க மாட்டேன் சொல்லி படம்ல்லாம் பாத்தா அப்பப் எந்த படோ நல்லாருக்குன்னு யாராவது ரெண்டு மூணு பேர் சொன்னாங்கன்னா அந்த படத்த மட்டு பாபேன் தோழி
சேரி சேரி தோழி
சமையல்ல என்ன சமையல் தோழி உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்குனு தோழி நா அசைவ சமையல் தானு தோழி ரொம்ப புடிக்கும் உங்களுக்குங் தோழி
எனக்கு சைவந்தா தோழி புடிக்கு அசைவோ சாப்புட புடிக்கு பட் ஆனா எனக்கு சைவந்தா ரொம்ப புடிக்குங் தோழி
ம் சேரிங்க
ஆ அசைவத்துல என்னதுங்ஸ் தோழி அதிக செய்வீங்க ஆடாங்ஸ் அசைவத்துல எதுங் தோழி அதிக செய்வீங்க ஆடாங்க தோழி இல்ல கோழியாங் தோழி
ரெண்டுமே செய்வோங் தோழி அப்பறோ மீன் செய்வோங் தோழி
சேரி இது கொழம்பு மாரி வச்சிருவிங்களா தோழி இல்ல வருத் பிருச்சுருவிங்களாங் தோழி
இப்போ ஆடு வாங்குனாங்கன்னா அதே கொழம்பு வெச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு வருவல் பண்ணிருவாங்க எப்போமே
ம் சேரிங் தோழி
வெறு சிக்கன் மட்டு வாங்குனாங்கன்னா கிரேவி பண்ணிட்டு ரசோ வெச்சுருவாங்க தோழி
சேரிங் தோழி சேரிங்க தோழி
வாங்குனாங்கன்னா மீன் கொழம்பு மீன் வருவல் பண்ணிருவோங் தோழி
சேரிங் தோழி
இதாங் தோழி காலங்காலமா நடந்துட்டு இருக்கு நீங்கங் தோழி
நாங்ளு அது நாங்க வார் து சாப்டுவோ தோழி வார்த் து நல்லா இருக்குங் தோழி வார் தே மீனு ஆடு கோழினா நாட்டுக்கோழி வாங்குவோங் தோழி பிராய்லர் கோழி எல்லா நாங்க அந்தளவுக்கு செய் மாட் ஆமாங் தோழி
நீங்களாவே தலையெல்லா சீவிப்பீங்களா தோழி
என்னங் தோழி
தல இல்லா நீங்ளேத் வாரிப்பீங்களா தோழி
ஆமாங் ஜுலீ
சரி சரி சரி தோழி என்னென்ன ஹேர் ஸ்டைல் போட தெரியும்ங்க தோழி உங்குளுக்
எனக்கு அந்த அளளவுக்குலாம் தெரியாதுங் தோழி நார்மலா பிண்ணி போட்டு பேந்தோழி
செரிங்
நீங்கங் தோழி
இப்பன்ட்டு விரிச் போட புடிக்குங் தோழி
ச ச ச
தலைக் குளிசெனா வெந் புர்லிங் தோழி என்ன தேய்ச்சனா வலிச் செஞ்டுவேங் தோழி இதாங் தோழி சாகாம பண்ணிட்டிருக் ஓகேங் தோழி
சரிங்கங் தோழி சரிங் தோழி
முன்னாடி வேற சொட்ட விளுகுதுங் தோழி
ஹ் சா பராமரிக்கணுங் தோழி முடியலாம் அந்த காலத் ருந்த சொட்டலா இப்பெல்லாம் இல்லன் தொழி
ஆமாங் தோழி இல்லங் இல்லங் தோழி சிறு வயதில் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அடர்த்தியாவு இருக்கு நிறைய நீளமாவும் இருக்குன் தோழி இப்ப பாத்தீங்ன்னா அதுக்குஆப்போ சீட்டுல இருக்குங்க தோழி என்னா பன்றதுங் தோழி
ஆமங் உ
எல்லா ஹியூமன்ஸ்கு ஒரு ப்ராப்ளமாவே மாறிடுச்
ஆமாங் தோழி
சேரிங் தோழி மிக்க நன்றி தோழி
நன்றிங் தோழி அடுத்த தலைப்பில் மீண்டும் சந்திப்போங் தோழி நன்றிங் தோழி
தொழி மேம்